ஹலோ சகோதரி கேக்குதா
ஹலோ சிஸ்டர்
ஹலோ ம் கேக்குது சகோதரி கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா டைமிங் பாத்து கரெக்டா கட் பண்றீங்ளே
சேர் பேசுறதுக்கு டாபிக் கெடைக்கறதே பெரிய வி யோ அத ஏன் டயத்த வேஸ்ட் பண்ண டாபிக் கெடைக்கறதானே பெரிய விஷயமா இருக்கு கு அதனால
பாக்கல
அப்படிய நீங்கதா இன்ட்ரெஸ்ட்டா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே
எ எது எப்டினாளு காரியத்துல கரட்டா இருக்கீங்ளே
அப்டிலா இல்ல சகோதரி வேற என்னா பண்றது இல்ல டாப்பிக்கு கடைக்கே மாட்டங்கிது யோசிச்சாலு கெடைக்க மாட்டேங்கிது டாப்பிங்கு நா இப்பின்னா ம் இப்ப ஒன்னு சொன்னே அப்பின்னா ம் ந இப்டில்லா ஒரு விஷய சொன்னே அப்டின்னா டக்குன்னனு முடிச்சருவே ரொம்ப இழுக்க தெரியாது எனக்
அ அ
அதனால கொஞ்
எனக்கே நாதா நேத்தா நானே ஆடாயிருக்கே நீங்க ஜாயின் பண்ணி உட்டவங்கதா அவுங்க சொல்லிக்குடுத்தாங்க நீங்க வந்து ச டக் இன்னு எதுவுமே சொல்லிட்டீங்க அப்டின்னா நா அ நேத்தா ஆடாயிருக் ஏனா வந்து எனக்கே தெரியாது அ அவுங்கதா சொ
நேத்தா முந்தநாள்
சொன்னாங்க நீங்க வந்து லாட்டாலாட்டா முடிச்சறீங்க நீங்க வந்து கொஞ்சோ வேக வெவரமா சொன்னீங்கன்னாதா கொஞ்சோ டைமு போவு அவங்களு புரியு புரியற மாரியு இருக்
ஆமா
எல்லாமே சொல்றாங்
ம்
சரி சரி
சேரி சேரி ம் சொல்லுங்க நீங்க பாதி கண்டினியூ பண்ணுங்க
நெய் கொஞ்ச வோனு போது சொல்ல மரத்துட்ட இதுல மெய் மெயின்னா என்னன்னா நெய் கொஞ்சோ ஊத்தணு சே வேக வைக்கறதுக்கு முன்னாடி முந்திரில்லா போடும் போது நெய்யு அதுமேல ஊத்தி வேக வைக்கணு அதா இட்லி பானையா இருந்தா ஒரு கண்டிப்பா ஒரு ஆஃப் னவர் வேகவைக்கணு அடிச்சு மிக் ஊத்திடுவோமா மிக்சில இருந்து வடிகட்டி ஊத் ஏனா சப்போஸ் முட்ட ஓட்னா கூட இர்கலா அதனால அந்த இதுல ஊத்திட்டு மேற்புரா முதிரி போட்டு ஏலக்
உத்தர கின்னத்துல நெய்
கா ரெண்டு ஏலக்கா நருக்கி போட்டு புரியல
ம் நம்ம ஊத்துற கிண்ணத்துல வந்து நெய் தடவோமான் கேக்குறே
நைய் தடவக்க கூடாது தடவுறனாலு தடவிக்கலா அது நம்ம விருப்பந் தா மேலயே ஊத்தி விடணு லைட்டா அது கொதிக்கிறதுதா எப்டியு கலந்துரு நீ அரி
ஓ
கில வெச்சாலு செரி மேல வெச்சலு சரி வைக்க
ஆ அதனாலதா நானு கேட்டே ம் தண்ணி பற்றாதா அப்டினு
மேலயே நம்ம இது பண்லா
ஓ தண்ணி கலக்காம இருக்கறது
அது இந்த கிண்ணத்து மேல இருந்த வந்த அந்த போல நம்ம தண்ணிச்சுட்டா போது
ம்
இப்ப இட்லி பானைல இட்லி தண்ணி ஊத்தரோலா நம்பளுக்கு லிமிட் தெரி யுல்ல இதுக்கு மேல வந்தா கண்டிப்பா இட்லி தட்டுவரு சுக்கர்லலா தண்ணி ஊத்தி விசுல் வந்தா அது வரளவ்
விட்டு விட்டு கே ஹலோ
கேக் துத சிஸ்டர்
ம் விட்டு விட்டு கேக்குது கொஞ்சோ டவர் இர்க எடத்துல நில்லுங்க கேக்குதா ஹலோ மேம் சகோதிரி
ஹலோ
ஹலோ
சகோதிரி கேக்குதா
ஹலோ சிஸ்டர் கேக்குதா ஆ எனக்கு கேக்குது உங்களுக்கு கேக்குதா
கேக்குது ஆ இப்பதா கேக்குது
ம் இவ்ளோ நேரோ கேக்கலயோ
ஆமா கேக்கல டவர் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கோ
அதா எனக்குதா ப்ராப்ளமா இருக்கு போல
ம் டவர் பிரச்சன வேற பெரும் பிரச்சனயா இருக்கு நம்மளே ஒரு ஃப்ளோ போயிகிட்ருக்கே ஆ
ஆனா தண்ணி எந்த அளவுக்கு நம்ம லிமிட் தெரியுல தண்ணி உத்துரங்குறது நம்மளுக்கு தெரிதா
ஆமா ஆமா
இட்லி இட்லி தட்டு வைக்கிறது அந்த மாரி வைக்கும் போது உங்களுக்கு தெரியும் லா தண்ணி அளவுக்கு மேல வந்தது ஆ அந்த அளவுக்கு நம்ம லிமிட் தெரிஞ்சு அந்த மாரி வச் சுட்டு மேல ஏதா வெயிட் வச்சுட்டோ முடி கரெக்டான மூடி சின்ன கல்லோ இல்ல எதோ அப்ப இங்க வேணுலங்கா தூக்கி மூடி வச்சோ அப்டின்னா தண்ணி இந்த வெளிய தண்ணி உள்ள போகாது
ம்
ஒரு கண்டிப்பா குக்கர இருந்துச்சு அப்டின்னா ஒரு பத்து விசுல நம தகுந்தமாரி வச்சுக்கலா நச்சுட்டு நல்லா ஆயில் எடுத்துட்டு ஒரு ஹாஃப்னவர் ஆது நல்லா ஆற வச்சு சாப்டம்னா ஆ ஸ்விலே வைக்கலா நம்ம இப்ப துறந்துந்தா பாத்துக்குவோம்ல ஒரு மாரி ஆடு நகரு இங்கிட்டுக்கு நகரு அப்டிங்கிற பட்சத்துல நம்ம கொதிச்சிருச்சுனா சிம்ல கூட வச்சுக்கலா மீடியமா வச்சு சிம்லயும் இல்லாம ரொம்ப ஹை ல ம் இல்லாம மீடியமா வச்சுகிட்டோனா அதுக்குதகுந்த மாரி ஆவி எந்தளவுக்கு அந்த சிக்கிரோ ஆமா ஹேட்போன் வச்சு கூட குத்தி கூட பாத்தீங் ப்டின் சொல்ட்டு சுடோட சாப்ட முடியாது ஒரு மாரி கொல கொலன்னு இருக்கு கண்டிப்பா ஹாஃப்னார் ஓன்னார் அது ஆர வைக்கணும்
ஓ
ம் ஆற வச்சு சாப்டோனா டேஸ்ட் நல்லாருக்கு
ம் நல்லாரு நீங்க சாப்ட்டு செஞ்சிருக்கீங்களா வீட்ல
ஆ செஞ்சிருக்கே நல்லா சாப்டருக்கு ஆ நல்லாருக்கு இதுலயே தேங்கா பால் ஊத்திரிங்கனா முட்ட தேங்கப் பால்லுங்கிறப்போ ஒரு ஹெல்த்துனா ஹெல்த்துக்கு ஒடம்புக்கு நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா
இது மாரி அரச்சு போல்லாம் பட்டாணியுமே நல்லதாம்லா நெய்யும் நல்ல பொருலாம் பிள்ளைங்களுக் க்கு அது நல்லாவு இருக்கும் ஒடம்புக்கு ஹெல்த்தாவும் இர்
ம் ம் ஆமா நானு நெனப்பே ட்ரை பண்ணனும் செரி சொதப்பிடிச்சுன்னா எல்லா வேஸ்டா வேய்றமேன் செய்யறதே இல்ல
ஆ இல்ல ரொம்ப இல்லாம சும்மா ஒரு நாலு மூணு அந்த மாரி கூட ட்ரை பண்லா நெறைய கூடாம ஒண்ணு ரெண்டுல கூட ட்ரை பண்லா ஆனா நீங்க இப்போ ஆ நீங்க நீங்க இப்ப ரெண்டு பேரு தா இருக்கீங்க அப்டின்னா ஒரு ரெண்டு மூண்ல கூட ட்ரை பண் வந்தா ஒரு குக்கர்ல கூட வச்சுட் விட்ருலா
குக்கர்ல வச்சா அரிசி வெந்துருமா ஆனா நம்ம ஓப்பன் பண்ணி பாக்க முடியாது
ஆ வெந்திருச்சான் ஓப்பன் பண்ணி பாக்க கூடாது அதா நம்ப்ளுக் தெரியுல இப்ப ரைஸ்ஸாருந்தா தம் சு வெக்கணு அப்டிங்கிறப்போ அதுக்காக தா ஒரு அஞ்சு விசுல் ஏழு விசுல் எ வெக்கலா அதா சீக்கிரோ வெந்திருமே
ஒன்னே தொறக்கவு கூடாது ஒரு ஆஃப்ன்னவர் கழ்ச்சி தொறந்து எடுத்து கொஞ்சோ ஆற வச்சு சாப் ட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்
சேரிங் சிஸ்டர் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்ற எப்படி இருந்துச்சுன்னு
ம் சரி எப்டி இருந்துன் ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க எப்டி இருந்துச்சுன்ட்டு சேர் சேர்
ஓகேங்க சிம்பாப்
உங் உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷலா ஓடிட்ருக்கு என்ன இருக்கு இது மாரி எதாவ் சின்னா எனக் சொல்லுங்க எதாவ்து டிஃப்ரெண்டா எதாவ்து காய் அந்த மாதிரி இல்ல சட்னி கேக்குல்லா நானு செஞ்சது கெடயாது இது மட்டு தா தெரியு ஸ்வீட்ல இது மட்டு தா தெரியு
வேற எனக் கு நா எதுன்னா டிஃப்ரெண்டா செய்வனா சட்னின்னா நார்மலா தக்காளி சட்னி தா சிஸ்டர் அ தேங்கா சட்னி என் பொண்ணு சாப்பிட மாட்டா அதனால அதெல்லா வைக்கிறதே இல்ல தக்காளி சட்னி ஆ இல்லன்னா கடல சட்னி அ அப்புறோ கொத்தமல்லி சட்னி இந்த மாரிதா அ ஆமா கொத்தமல்லி சட்னி அவ்ளோதா வேறெந்த சட்னியில டிஃப்ரெண்டா என்ன செய்றது
ம் சரி நா மேக்சிமம் நம்ம அந்த கொத்தமல்லி சட்னி அரைப் ப்போ மெளகா சட்னி அரைப்போ தக்காளி சட்னி அரைப்போ வெங்காய சட்னி இந்த நிலக்கல்ல சட் இதா அரைப்போ மேக்சிமோ அதெல்லா அரைப்போ எதாவ்து ரெஸ்ட் எடுக்கனு அப்டின் நெனச்சோனா அது மாரி
ஆமா மேக்ஸ்
தொவையல் ஐட்டோ அப்டின்னா அது செய்லா பிரச்சன கெடயாது செய்லா இந்த பெரண்ட தொவையல் சொல்றாங்ள அதெல்லா ஒடம்புக்கு நல்லது அதல்லா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களே ம் ம் தேங்கா தொவையல் இந்த வல்லார வையல் ஆ ஓ சரி சரி சாப்ட்டுருவாங்ளா
சாதோட கெழரி ஆ அப்டினா சாப்ட்ருவா
ஆ சரி சரி
நீங்க வேணா அத ட்ரை பண்ணி பாருங்க சாதத்தோட கெளரி குடுக்குற
ஆ
அ ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி ஆய்ருதா
ஆ ஸ்கூலுக் கொண்டு போனா சாப்ட முடிமா என்ன அது
ஆ சாப்புல்லா சிஸ்ட
ஆ நல்லா இருக்கு
ஆ நல்லா இருக்கு நா குடுத்துதா உட்டே
நா கூட போட்டு சாப்ட்ருக்கே ரைஸ் சூடா இருக்கணு அதப் போட்டு சாப்ட்டா நல்லாருக்கு அப்டின்ற மாரி ஆனா ஸ்கூலுக் குடுத்து விட்டதில்ல நா மேக்சிமம் இந்த தோச இந்த அப் பொ அதுங்களுக்கு அரச்சு வச்சுருவ
ஓ ம் ம் இல்ல சாதத்தோட பெரட்டி குடுக்குறப்போ நல்லாருக்
ஆனா பசங்களுக்கு குடுத்த ஓ சேரி சேரி
நல்லாருக்கு சிஸ்டர் நானு ட்ரை பண்ணே நல்லாருக்கு
சேரி
என்னமோ சாப்ட்டுனு வந்துருந்தா நா சாப்ட மாட்டாங்களோன் நெனச்சுதா வச்சு உட்டே சாப்ட்டுட்டா நல்லா இருந்துச்சுன் சொல்லி
என்ன சூடு சூடா ரைஸ் சாப்புட்டு சாப்புட்றோனா அதுவு டேஸ்ட்டு குடுக்குங்க
ஆ ஆமா சிஸ்டர் சூடான்ந்தா அது ஒரு டேஸ்ட்டா தா இருக்கு வேற என்ன பண்றது அவ வந்து சாப்ட மாட்டா தனியா வச்சு குடுத்தோன்னா வீட்லேனா சுத்தமா சாப்ட மாட்டா ஸ்கூல்னால அ த எப்டியோ சாப்டுட்டா
சேரி சேரி ஆ
சேரிங்க சிஸ்டர் நமக்கு இந்த அழைப்புக்கான நேரம் முடிந்து விட்டது அடுத்த அழைப்பில் சந்திப்
மிக்க மகிழ்ச்சி நன்றி
நன்றி சிஸ்ட ஆ நன்றி சகோதரி